அதான்க எமோன்னுயம் டு வச்சுட்டு நா பட்டம் பாரு அய்யோ அத கிளியர் பண்ண தெரியல போதும் போதுனு ஆயிடுச்சு தம்மு இங்கிலீஷ்ல அந்த பை தமிழ வச்சலாம்னு வச்சக்கோங்க அவங்களுக்கே பண்ணலா ஹெல்தி எம் ஓன் எம் டூ வச்சாலே அவ்ளதா நீங்க எப்டி நல்லா எழுதிக்கீங்ளா எம் டூ
எம் டு அப்பதா வந்து ஊர் திருவிழான்னு இட்டுன்னு போயிட்டாங்க
அப்பா தானா நம்ளாதான போனோ
ஊர் திருவிழான்னு இட்டுன்னு போயிட்டாங்க இதுக்கு முன்னாடி நீ கிட்ட இருக்கலா என்ன ஒ ஓட்டுமே நில்லு இல்ல என்னதா பண்றது என்னன்ன பாக்குறது கூட தெர்ல கடைசியில வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து ஏதோ சம்திங் சோ இம்பார்டன் அமச்சி விட்டாங்க பசங்க செரி அதுல தா பாத்துட்டு போயி் பாத்தா அது தாண்டி வெல்லம் வேற வந்துச்சு
அது
இல்ல இல்ல அது அது வந்து சேரி நம்ம அதாவது நா எதுவுமே படிக்கல அது வாச்சு பாத்துட்டு போலான்னு போனே நானு
ஒ உங்க காட்சி மேக்ஸ் வந்துருக்கு டுவெல் த்துல டுவல்த்துல டென்த்லாம் மேக்ஸ் வச்சிருக்கீங்க ஓகேவா ஆனா நான் அப்பல்ல டென்துலயே படிக்கல ஏல்லா அப்பதான் கொரோனா வந்துருச்சு மேக்ஸ்ல்லாம் அவ்ளவா
கொரோனா பேச்சா நீங்க
ஆமா டென்த்ல கொரோனா வந்துச்சுல
சார் நாங்க மூணு போர்டு எக்ஸாம் ஏழிதிட்டு வந்தோம் நாங்க
டைரக்ட்டா போயிட்டு காலேஜ்ல போயிட்டு மேக்ஸ் வந்து அது என்ன இது என்ன ஒன்னும் தெர்ல எவன் பாஸ் ஆவ முடியும்
சேரிதான்
அது அரியர் வந்துச்சு
அண்ணா யூனிவர்சிட்டி தானே இல்ல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ஆ
வெறுப்பு தெரியுமா எப்பவுமே வந்து நல்லா இந்தா கூட இங்கிலீஷ்ல யாராச்சும் வெயிட் பண்ணுவாங்கலா
ஆ
இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ட அச்வில் பண்ணுவாங்களா
செலக்ட் பண்ணுவாங்களான்னு கேக்குறீங்களா
ஆ அது கொஸ்டின் பேப்பர்ல ரீ என்ட்ரிஎழு அதே பாஸ் பண்றவாங்க இங்கிலீஷ் சப்ஜெக்ட் பொருத்த வரைக்கும்
ம் ம்
அதுலயும் ஃபெயில் வச்சிருவாங்க பன்னிரெண்டு மார்க் போட்டு
அ நீங்க ரீவால்யுவேஷன் பண்ணிருக்கீங்களா
ஆ போட்னே போட்டா அறுபத்தி அஞ்சு மார்க் வருது எப்டி இருக்கும்
ப்ரெசென்ட் அப்ப மார்க்சொல்லிடுவாங்களா உங்களுக்கு
புரியில
ரிசல்ட் அப்ப வந்து ஃபெயில் ஆனாலும் மார்க் சொல்லிடு வாங்களான்னு
ஆ ஃபெயில் ஆனாவுங்க மார்க்
எங்களுக்கு வந்து வந்து கிரேட் மட்டும் சொல்லிட்டு வுட் டுவாங்க
ஓ டே என்னா போ நம்ம கெஸ் பண்ணி போட முடியதே
என்னது அத ஆமா
இப்போ பத்துலந்து அத பத்து ஒன் லந்து பத்து வரையு ஒரு கிரேடு இந்த மார் தான சொல்றீங்க
ஆமா இப்ப ஓ கிரேடு ஏ கிரேடு பியி சி அத கெஸ் பண்ண முடியாது ஃபெயிலுனா ஃபெயிலுதா அது வந்து உனக்கு தா தெரியு அதாவுது நீ உ எத்தன பேப்பர் ஃபில் பண்ணிந்தியோ அதுலதா தெரியு அது மேரி போட்டு பசங்க வந்து பாஸ்போட் இல்ல அதுதா இங்க பிரச்
அதா ஏமாந்து போறாங்க அத கிரேடு பாத்து
இப்பதாங்க அந்த யூனிவர்சிட்டி ஓபன் பண்ணிக்கிறா அவ பண்ற அலப்பற இருக்கே
ஓ இப்பதா ஓப்பம் பண்ணாங்களா?
ஆமா த்ரீ ஃபோர் இயர்ஸ் பேக் பண்ணாங்க
அப்ற ஏ அதுல போய் ஜாயின் பண்ணிங்க வேற எதா ஜாயின் பண்ணிக்லால்ல
வேற காலேஜுயா நானா பண்றது ரெண்டு
ஆமா இன்ஜினியரிங் யாரு சாய்ஸ் பண்ணது நீங்களா
ஆமா இன்ஜினியரிங் நாந்தா வேறாரு
தல்ல மண் அள்ளி போட்டுக்னீங்ளா
ஆஹ்ஹ அப்டின் வச்சுக்லா அதாவுது ஏத்ததுக்கப்புறொ தா எத்ததுக்கப்றொ ஒரு ஒரு நாள் ஏன்டா எ த்தோன் ஆயிட்ச்சு எனக்கு
ஆமா அத் சான்ஸே இல்ல மெடிக்கல் தா இல்ல இன்ஜினியரிங்கா
ஓ இன்ஜினியரிங் அயோ அப்பா தலவலி
தலவலிதா எல்லா வலி வரு தலவலில இந்து எல்லா வரு அது எப்டி பண்ணாங் தெரில
நீ எவ்ளோ ஸ்கூல்ல கூட அசைன்மெண்ட் வந்து அவ்ளோ சமிஷன் பண்ணது இல்ல சும்மா ஒரு ஒரு எக்ஸா முடிஞ்சுச்சுன்னா ஒரு அசைன்மென்ட் வெய் வக்க நா நோட்டிஃபார்ம் சைன் பண்ண மாட்டே நீ எக்ஸாம் எத மாட்டே
ஓ உங்களுக்கு னோடி ஃபார்ம் இருக்கா
ஆமா எல்லாருகிட்டு போய் நாங்க வந்து கொழந் ஏதாது இது நாங்க ஸ்கூல்ல கூடந் கிளாஸ் ஒர்க் சைன் வாங்கனது இல்ல சை இல்ல கிளாஸ் ஒர்க் வெய்யி அவ கிளாஸ் ஒமா கிளாஸ் ஒர்க்க வெய்யி அப்பதா நா இந்த ஃபார்ம்ல சைன் பண்ணுவே ராஸ் ச மண்ட வையா லாஸ்ட் செர் மேக்ஸ்ல வந்து நா போய் சைன் வாங்க போனே கிளாஸ் இருக்கு வைமா நாங்க வச்சுட்டே அதுல வந்து நெறைய வந்து நா வந்த உள்ள எழுதாது வர விஷ கியா அது கண்டுபிச்சி என்ன கேட்டுச்சு அசமன்ட் ஆமா அச அசமின்ட் இல்லாம ஒரு இதுல சமிட் பல்லப் போய் ஏறிட்டு வாமா நீ
ஆள்னா அந்த ஒரு நாள்ல பொணா பா நில் யு
ஒ பஞ்ச்சு அது மூச்ச பாத்தல்ல எனக்கு காண்டாவு தெரியுமா அ சில பேர் பாத்தால எரிச்சலா இருக்குது சொ சொல்லுவங்களே அதுமரி கரெட்
ஒத்துகல்லா இருக்கு ப்ரோ
முன்னாடி வச்சு ஒரு மனுஷ இருந்தாரு அவர் ரொம்ப ஸிக் த்தார்பாரு இம் முதலே அவரே எங்களுக் வந் வந்து ஓகேன்ற மாரி ஆயி
ஆஆ அந்த டைம்ல வந்து ஜாலியாக்கு யார் தெலக அவங்கள ஓகேனு தோனு அப்பறம் தா ஃபீல் பண்ணுவோ
ஆமா அவர் வந்து ரொம்ப ஸ்ரிட்டா இருப்பரு எப்டின்னா அவர் கிளாஸ்க் வந்து ரெண்டு நிமிஷ ஒரு நிமிஷ ஞ்ச லேட்டா போனாலு பின்னாடி போய் நிக்க வச்சிருவாரு. ம் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லா பாக்க மாட்டாரு ஒரு பிரேயர்ஸ் ஃபுல்லா நிக்க வச்சிரு நா அது மாரி நெறைய நின்னுருக்கே. ஜாலியா இரு க்குமா பெண்டு கழண்டது எனக்குதா தெரியு ம் ஆமா அதாவது ஒரு பிரேயர் ஃபுல்லா நிக்கணு அவர் கிளாஸ் வந்து கவுனிச்சுக்கினு பேக் சைட்ல இருந்து எனக் எங்க பெஞ்ச்ல இருந்தே எனக்கு போர்டு தெரியாது பேக் சைட்ல இருந்து உ த்து உத்து பாத்துனே எழுதணு
ஓ
அவரோட பேர்ல வந்து அவரோட சப்ஜெக்ட்ல எல்லாரு வந்து இதுவா இருக்கணு கரெக்டா இருக்கணு அது மாரி கேரக்டரு ஸ்ட்ரிக்ட்டான மனுஷ ம்
ஆ விடவே மாட்டீன்னு அப்ப சொன்னீங்க சூப்பர் எங்க சாரே பரவால்ல போல
அவு அவுரு அவரு வந்து இப்ப அவரே பரவால்லன்னு ஆயிட்ச்சி இந்த மேம பாக்கும் போது எங்குளுக் கு
ஓ
என்னா பண்றது?
ஆமா எல்லா காலேஜு இது எல்லா ஸ்கூல்லயு அந்த மேக்ஸ்ன்னு ஒரு சப்ஜெக்ட் வரும்போது அந்த மேக்ஸ்க்கு ஏத்தா மாரிதா அந்த சாரு மேமு இருப்பாங்க
ஆமா ஆமா சப்ஜெக்ட்டுக்கு ஏத்தா மாரிதா வருதுங்க எல்லாமே டஃப்பான சப்ஜெக்ட்னா டஃப்பான ஸ்டாஃபா இருக்குதுங்க
பைத்தியோ எல்லா
பைத்தியங்களா மென்டலுங்க ஃபுல்லா எனக்கு ஸ்கூல் லைஃபே பரவால்லடா ஸ்கூல் ஸ்டாஃபே பரவால்லடான்ற மாரி ஆயி ச்சு ஒரு ஒரு இது ஆ பிரியீட்ல வந்து அப்டியே ஆவு ம் பாரு கண்ணு கண்ணெல்லா சொருவு
ஆ ஹா நீங்க இங்க சென்னைல ஏதாச்சு கால்ல போட்ருக்கலாமே
நா வந்து பி டெக் வந்து நா என்னா பண்ட்டே பி இ இது பண்ணிருந்தா மேபி எனக்கு வந்து கவுன்சிலிங்ல போட்டு எதுனா கெடைச்சிருக்கு டெக்குதா வேணுன்னு ஆ கவுன்சிலிங் போட்டுதா வந்து காலேஜு தேடுனே கவுன்சிலிங் வந்து என்னா பண்ட்டாங்க கவுன்சிலிங் வந்து அந்த காலேஜ் செலக்ஷனு அப்ப வந்து அதுக்கு முன்னாடியே இந்த காலேஜு ஜாயின் பண்ட்டே அது வேற விஷ் யோ
ஓ ஜா கவுன்சிலிங் ரிசல்ட்டு அதுக்கு முன்னாடியே இந்த காலேஜ் ஜாயின் பண்ட்டீங்க
க கவுன் சிலிங் வந்து அந்த காலேஜ் ஆப்ஷன் வரு பாத் த்தீங்களா அது அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே நா ஜாய்ன் பண்ட்டே இவுங்க என்னா பண்ண எங்க வீட்ல என்னா சொல்ட்டாங்க ஆ அவுட்டரு வா வாய் ப்பில்ல அப்டின்ட்டாங்க சென்னை அங்க வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க உனக்கு
ஒன்ர அவர் ஆவுமா?
நா வந்து காட்ன எல்லாத்துக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்ச்சர் எல்லாமே அதிகோ இன்ஜினியரிங் எல்லாமே வருஷத்துக்கு உனக்கு த்ரீ லாக்ஸ் ஃபோர் லாக்ஸ் ஆவுது நம்மளால அது வந்து வீட்ல வந் பாத்துக்க முடியாம போயிட்ச்சுன்னா ஆ எனக்கு வந்து ஒரு சிஸ் டர் ஒரு தம்பி இருக்கறாங்க அதுவு பாக்கணு நானு அம் மொத்தோ மூணு பேர் நாங்க செரி அது வேலைக்காவாது
ஆ ஆ அ இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்குமே ஒன் ஒரு லட்ச ரூவாய்க்கு மேலதா இருக்குமே மேக்சிமம்
ஆமா செரி இந்த காலேஜ்ல மட்டு வந்து இது யூனிவர்சி கீ வரியா அதுனாலே செரி இந்த காலேஜ் ஜிப் போட்டுக்குலா அப்பின்னா எங்களு எங்களுக்கு அதாவுது இந்த டிஸ் சி கொந்த விழுப்புரம் டிஸ்டிக்ல இருக்கு அந்த கலேஜ் தட்சிசிலா யுனிவர்ஸ்
ஆ காஞ் அந்த சைய்டுல போற மாரி சென்னை சைய்டுல வர மாரி இல்லாம அந்த கேட்ட கொற மாரி இருக்கு
ஆமா அது ஒரு கடுப் எனக்கு அது எங்கன்னு சொல்ல டோல்கேட்ல இருந்து கொஞ்ச தூரோ அந்த காலேஜு வந்து அவுட் பஸ்சு நாலும் கஷ்டந்தான் அவுட் பஸ்ன்னு வந்தனா அந்த டோல்கேட்ல எறங் அங்க வந்து அவுங்க அவுங்க பஸ்ல போய் எறங்க முடியு ஆட்டோல போனா அங்கருந்தே நூறு ரூபா
காலேஜ் பஸ்ஸா ஓ அங்கருந்து அங் காலேஜ் உள்ள போறதுக்கு நூறுவா
காம் அதாவுது இப்ப நீங்க ஆட்டோல போற மாரி இருந்தா மத்த பஸ்ல நிக்காது அவுட் பஸ்ல நிக்காது காலேஜாண்டலா காலேஜ்
நானே வந்திருக்கே நெறைய பாத்துக்கேன்
ம் அப்ப காலேஜ் பஸ்தா நாங்க இது பண்ணி ஆவனும் அதுனாலே வீட்ல இருவங்க வந்து நீ மிஸ் பண்ணிட்டனா ஒ நீ எங்க அங்கந்து நட ட சர்வீஸ் நடந்தே போவியா அப்டின் கேட்டு காலேஜ் பஸ்ல இது பண்ணி உட்டாங்க நானா பண்றது ஏ தலவிதி
இப்போ அங்க எவ்ளோ பீஸ்சு
ஃபீஸ் வந்து ஒன் லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசணு எனக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கெட்ச்சிது
இன்னா ஒரு கொஞ்ச நாளு வெயிட் பண்ணிருந்தா நல்ல காலேஜு கெட்ச்சிருக்கு
அதாவது நா வந்து என்னா பண்ணே அவுட்டர்ல எதனா காலேஜ் போட்டன்னா மே பி நல்ல காலேஜ் எனக்கு கெட்ச்சிருக்கு
ஆமா நீ போட்டதெல்லாமே அந்த சைடுலேயேவா உங்க
ன்னா எனக்கு வந்து தனலட்சுமி சீனிவாசன் இருக்கு அப்றோ என்ன காலேஜு கற்பக விநாயகோ என்ன வந்து மேல்மருவத்தூர் காலேஜ்ல சேக்கலான்னு பாத்தாங்க
மேல்மருவத்தூரு மேல்மருவத்தூர்னா சென்னை பக்கத்துல
ம்ஹூம் சென்னை பக்கத்துல இல்ல எங்க ஊர் சைடு பக்கத்துல மேல்மருவத்தூர் காலேஜ் கோவில்க்கு இல்ல காலேஜு இருக்கு அங்க
ஓ அந்த கோவில் பக்கத்துலயே காலேஜ் இருக்கா?
ஆமா அவுங்க ஃபுல்லா அவுங்களோட பிரான்ச் ஹாஸ்பிட்டலு காலேஜு எல்லாமே இருக்கு அங்க அவுங்களோட பிரான்ச் ஃபுல்லாவே அங்க வந் து அத நீங்க பாக்கணுன்னா பாத்தன்னா அவுங் ஃபுல்லா அவங்களோட இது கண் ட்ரோல்தா அந்த சைடு
ஆ என்னா ஒன்னு இங்க பிளஸ்னா இப்போ ஃபீஸ் கட்றோ வச்சுக்கீங்களே ஒரு த்ரீ லேக் கட்றோ வெச்சுக்வோ டூ லேக் கட்றோ வெச்சுக்கங்களே ஆ ஏத்தா மாரியே நல்ல இது கெட் ச்சுரு பிளேஸ்மெண்ட் கெட்ச்சுரு நம் பிளேஸ்மெண்ட் வரு நம்ம அத் ஜாய்ன் அது அப்ளை போட்ற அப்ளை ஆவறத பொறுத்து
ம்
அது நம்மளோட திறம ஜாய்ன் பண்ணா ஆனா கொஞ்ச கஷ்டமாதா இருக்கு எல்லாமே பெரிய பெரிய கம்பெனி வரு
ம்
அதுக்கேத்தா மாரிதா அவங்க ஜாப் ரோல் எடுப்பாங்களே
நா ரெண்டே காலேஜ் வச்சிருந்ததுல ஒன்னு தக்சசீல இல்ல தனலட்சுமி சீனிவாசன் அன்னக்கி ஒரு நாள் வந்து இந்த காலேஜு வந்து பாத்தோ அதனால அப்டியே ஜாயின் பண்ணி வச்சிட்டே
எட்த்து நீங்களே உங்க தலல மண்ண வாரி கொட்டிட்டீங்க அவ்ளதா முட்ஞ்சிச்சி
அம் என்னா பண்றது இன்ஜினியரிங் எனக்கு மெடிக்கல் சைடு இ்ன்ட்ரஸ்ட்டு போயிட்ச்சு னாலதா இன்ஜினியரிங்கே எடுத்த அதாவது என்ன பண்றது அடுத் து தெரியாமதா இன்ஜினியரிங்க்குள்ள வந்தனே
சில பேர் அப்டியா எடுப்பாங்க இன்ஜினியரிங் நெறைய பேர் சொல்லி கேள்விப்படுனால அது கொஞ்சோ இதுவாயிட்ச்சு அந்த அளவுக்கு இப்போ இதுவு இல்லாம போயிட்ச்சு அதனாலதா அது
ம் இப்ப எல்லாரு இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்னு வராங்க இன்ஜினியரிங் வந்து ம் ஆனா இன்ஜினியரிங் பண்றது படிக்கறத விட அந்த
ஆமா நீங்க எடுக்கிற காலேஜ்தா பெஸ்ட்டு காலேஜா எட்த்தா ஆமா
போலா என்னா பண்றது எல்லாமே லேட்டாதா புரியுது
இங்க நாங்க ஒரு வேல்டெக் யுனிவர்சிட்டினு ஒரு யுனிவர்சிட்டி அந்த யுனிவர்சிட்டில வந்து எல்லாமே பெரிய பெரிய கம்பெனிதா வரது பிளேஸ்மெண்ட்டு ஆனா வந்து ஆ இது கேப்பாங்களே ஆ இப்ப ஜாயின் பண்ற துக்கு முன்னாடி இது கேப்பாங்களே காசு கேப்பாங்களே எக்ஸ்ட்ரா டொனேஷன் அதுவே ஒன்ர லட்ச ரூவா வரு டொனேஷன் மட்டுமே ஆனா செம காலேஜு சொல்றே நீங்க போட்டு பாருங்க எவ்ளோ வரு அதாலா செலபிரட்டி வந்திருக்காங்கங்க டேக் யூனிவர்சிட்டி ஆ நா நா வச்சது வந்து அந்த பிரான்சல இருந்து ஒரு இது வருது ஆர்ஸ் தனிய ஆல்ஸ்
ஓகே வேல்டெக் வந்து ஃபிரண்ட்டுங்க படிக்கிறாங்கதா என தெரியு
ஓ யூனிவர்சி இன்னா படிகிறாங்க
ஆமா வேல்டெக் யூனிவர்சி தா படிகிறாங்க ச அதாவது ஏஎம்எல் படிக்கிறாங்க ஏ அதா பிடெக் இன்ஜினியரிங்தா படிக்கிறாங்க பசங்கல்லா
ஆஹ